ஹலோ
சார் கேக்குதுங்ளா சார்
ஆ கேக்குது கேக்குது
ஓகே சார் சார் சாப்ட்டீங்ளா நல்லா இருக்கீங்ளா
இன்ன நீங்க நல்லா இருக்கீங்ளா அ
சேரிங்க சார் என்ன உங்களுக்கு எப்டி சார் போது உங்க வொ லைஃப்பெல்லா
என்ன சார் ரொம்பயு எதோ வேல பாக்குற மாரி இருக்கு ரொம்பயு எலச்சு போயி ஓட்னிங்ளா சார்
ஆமா சார் வாக்கிங் போறே ஸ்சும்மா வாக்கிங்கு டெய்லி யோகா பண்றே அதுக்கப்றோ
இன்னோனு சார் ரெண்டு மணிக்கி ரெண்டு மணி மூணு மணிக்கி
நம்ம பீரி டைம்லா தா சார் பண்ண முடியு
அப்டியா சார்
ம் நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அப்ப பார்க்கு வருவாங்க இன்னைக்கி
அப்டியா சார் வெயில்லியா சார்
இல்லல்ல பார்க்ல நல்லாதா இருக்கும் பார்க்கு
ம்
அங்கதா உக்காந்து நல்ல மர நெழல் மரத்த நம்ம ஒரு க்ளாஸ் ஒண்ணு போச்சு இன்னைக்கி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இன்னைக்கி ஃப்ரைடே வேற
அப்டியா சார்
அங்க அங்க சொல்லி குடுத்தாங்க அந்த விஷயத்த வெச்சு தா அங்க சொல்லிக் குடுத்ததுதா சொல்றே வேற ஒண்ணு கெடையாது
ஆ
ஃப்ரைடே ஃப்ரைடே ஒரு க்ளாஸ் இருக்கு அந்த க்ளாஸ் அட்டன் பண்ணுவோல அந்த க்ளாஸ்ல இன்னிக்கி யோகா பத்தி சொல்லி குடுத்தாங்க அதெல்லா அப்ற ப அப்டியே முடிச்சிட்டு அதுக்கப்றோ ஃபெரெண்ட்ஸ மீட் பண்ணி பேசிட்டு அவுங் கூட ஜாலியா இருந்துட்டு அப்றோ சாப்டோ வெள்ல போயிட்டு சாப் டோ சாப்ட்டுதா இப்போ அப்டியே போயிட்ருக்கோ சேரி சார் நீங்க சொல்லுங்க உங்கள பத்தி சொல்லுங்க உங்க லைஃப்ப பத்தி சொல்லுங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிங்க எங்க காலேஜ் படிச்சிங்க ம்
சின்ன வய்சுல ஒன் திர்னு ஒன்னு டூ ஃபைவ் வர எங்க ஊர்லே படிச்சே போயிட்டு போயிட்டு வீட்டுக்கு வர்ற மாரி ஸ்கூல்ல அதுக்கப்புறோ சிக்ஸ்து டூ டுவெல்த் வர ஒரே ஸ்கூல படித்சே இது வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சே
ம்
அங்க மொலா நல்லாதா இருந்துச்சு ஒண்ணு டூ இல்ல சிக்ஸ்து டூ டுவெல்த் வர காலேஜ் கா ஸ்கூல் லைஃப்ல படிச்சுட்டு அதுக்கப் ப்புறோ லெவன்த் டுவெல்த்து கொஞ்சோ கஷ்டமா தா இருந்துச்சு மேக்ஸ் பயாலஜி எடுத்தே
ம்
மேக்ஸ் பயாலஜி எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறோ எதா நல்லா காலேஜ் பேய்ட்டு நல்லா ஒர்மே மெடிக்கல் பீல்ட்ல போனு அப்டின்னு நினைச்சே
ம்
ஆ அங்க எக்ஸாம் எழுதணு அப்பிடிங்கற மாரி அது இதுனு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறோ அது டூவெல்துதா ரொம்ப கஷ்டப்படணோ கஷ் ஷ்டப்பட்டு படிங்க அப்படிங்கனா மாரி சொன்னாங்க டொன்த்து கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா ம் காலஜ் லைஃபு ரொம்ப ஈஸியாருக்கும் காலேஜ் லைஃப் நல்ல ஜாலியா இருக்கோ டிங்க அப்டிங்கிற மாரி சொன்னாங்க அதுக்கப்புறம் டுவெல்த்தையும் முடிச்சாச்சு எப்டியோ நாங்க டுவல்த் முடிச்சு டுவெல்தாங்கா டுவெல்த்லா ஈஸியா டுவெல்தா கஷ்டமா இருக்கோ காலேஜ் லைஃப் ரொம்ப ஈஸி சேரி இப்போ ஜாலியா இருக்கலா அப்டின்னு நெனைச்சா காலேஜ் லைஃப்தா ரொம்ப மோசமா இருந்துச்சு அங்க போய் பாத்தா
ம் ம்
பாத்தா பி இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தே ஜி
ம் சேரி ஸார் நா நா பேசலாமா நா வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கூ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சே அப்புறோ பன்னன்டாவது வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூ ஸ்கூல் தா வச்சுக்கங்களே எந்த ரெஸ்ட்க்ஷனு கிடையாது நமக்கு எந்த இதுவுமே கிடையாது இஷ்டம் போல நமக் இப் இப்பவூ போல எப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்டி இருக்கோ ஒரு லைஃப் என்ஜாய்ஃபுல் லைஃப் ஆ இருக்கு ஸ்கூல் பசங்களோட சுத்துறது சின்மாக்கு போறது எல்லா எல்லாமே என்ஜாய் பண்ணே எனி திங் ஜாலியா நாங் பர்ச்சேஸ் ஸ்கூல வந்து ஃபாய்ஸ் ஸ்கூல் மட்டு தா லெடிஷ் ஜெ கோ எஜிகேஷன் கிடையாது ஒன்லி பாய்ஸ் மட்டுதா
அத் சோரி
அடுத் ஜாலியா இருக்கோ எப்போ வேணாலூ போவோ எப்டி வேணாலூ வருவோ ஜாலியா என்ஜாய் பண்ணோ அதே மாரி நாங்க எல்லாத்துலயு ஸ்போட்ஸ்லலா கலந்துப்போ ஃபுட்பாலு கிரிக்கெட்டு கபடி கோக்கோ எல்லாத் திறமியா வெளையாடுவாங்க எல்லாமோ வெளையாட் எல்லாத்திலுமே பார்ஸ்பேட் பண்ணுவோ வாலிபாலு மொத கொண்டு எல்லாத்திலும் பண்ணுவோ என்ஜாய் பண்ணுவோ அதுக்கப்புறோ ஆ நா வந்து மொதல்ல அப்புறோ வந்து கிரி மொதல்ல வந்து கோக்கோல சேந்தே கோக்கோலருந்து அதுக்கப்புறோ கிரிக்கெட் மேல ஒரு இது வந்து கிரிக்கெட் மேல கிரிக்கெட் நல்லா வெளாட ஆரம்பிச்சே அப்போ ஸ்டேட் போ ஸ்டேட்டு போக சொன்னாங்க அப்றோ வந்து அதுக்கப்புறம் ஸ்டேட்ல வெளான் ஸ்டேட் லெவல்ல போல வெளாண்ட ஒரு இதுல வெளாண்னா அப்புறம் கிளப்ல வெளாண்னா ஏதேதோ பண்ணி அப்புறோ அப்டியே போச்சி அதுக்கப்புறம் பி டி படிக்கலான் பாத்தேன் பி இ இது பி படிப் பட் படிக்கலான்னு பாத்தே அது அப்புறோ அதுவும் அது கெடைக்கல மார்க் அடிப்பில்ல எனக்கு கெடைக்கல பர்சன்டேஜ் இல்ல சார் உங்களது நாய்ஸ் வருது
கொஞ்சோ வெளிய வந்திருங்க நா கொஞ்சோ நாய்ச்சு
அது அப்புறோ வந்து நா அந்த நாய்ஸ்ல அப்டியே ஜா லைஃப் அப்டியே போச்சு அப்றோ காலேஜி காலேஜி வந்துதா கோ எஜுகேஷன் ஜாலியா இருந்தோ சார் கவர்மெண்ட் காலேஜ் தா அது நா படிச்சது
ஆ
என்ஜாய்னா வந்து சூப்பர் என்ஜாய் சார் நா எல்லாமே என்ஜாய் பண்ணே சார் அப்டி சொல்ல போ பசங்கூட எப்ப நெனச்சாலு சினிமாக்கு போறோ அதே மாரி எப்டி ஸ்கூல் லைஃப்ல இருந்தேனோ அதே மாரி தா அங்கேயு இருந்தே அது முடிச்சுட்டு அப்றோ பி ஜி பி ஜி முடிச்சிதா அதுக்கப்றோ பி ஜி தா கொஞ்சோ கடுப்பாச்சு என்னச்சுன்னா நம்ம பா பி ஜில நம்ம வந்து பெசல் வேசேசன்லா இருக்கு நம்ம புரோக்ராம்லா பண்ற மாரிருக்கு
ஆ
இதுமாரில்லா நாங்க படிச்சட்டுருந்தோ அப்டியே படிச்சுட்டு ஜாலியா போயிட்டு வந்துருவோ அது அப்றோ நா ஜாலியா ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லா ஒர்க்கு எல்லா நம்ம எனிதிங் எல்லாமே ஹெல்ப் பண்ற மாரி பசங்க இருப்பாங்க ஜாலியாருக்கு அதுக்கப்றோ படிச்ச படிப்புக்கு வேலயு வேலையு கெடச்சிது
ம்
ஆமா அப்டியே ஓடுது பாதிவரைக்கு வேலைக்கு இப்ப வேலைக்கு ஒர்க் பண்றோ ஒர்க் பண்றோ ஆபிஸ் போறோ ஜாலியா இருக்கிறே அப்டி போது
ஓகே ப்ரோ நீங்க ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டீங்க நா இனிமேல் தா செட்டில் ஆக போறே
ம் ம்
இப்பதா தேட் இயர் முடிச்சு போர்த் இயர் பைனல் இயர் படிச்சிட்டுருக்கே இப்ப
ம் ம் சேரி சொல்லுங்க அது உங்க படிப்ப பத்தி சொல்லுங்க
படிச்ட்டு பர்ஸ்ட் எடுத்து நா தமிழ் மிடியம் தா படிச்சே கவர்மெண்ட் இது பிரைவேட் காலேஜ் தா
ஆ
படிசிட்டு அதுக்கப்றோ
வாவ் படிச்சுட்டு ஃபஸ்ட் இயரு தம் தமிழ்ல தா தமிழ்ல தமிழ் காலேஜி தமிழ் ஸ்கூல்ல தா படிச்சே தா ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சுட்டு அதுக்கப்றோ காலேஜ்ல காலேஜில ஃபுல்லா இங்கிலீஷா இருந்துச்சா ரொம்ப தெனருவே அங்க போயிட்டு காலேஜுக்குள்ள வெக்கிற எக்ஸாம்லல்லா அவ்ளோவா ஃபெயில் ஆகிட்டே தா இருந்தே ரெண்டு மூணு எக்ஸாம் மட்டு பாஸ் ஆவே ஆ மூணு எக்ஸாம் ஃபெயில் ஆயிருவே
ம்
அதுக்கப்றோ அப்டியே கடந்து அப்டியே போயாச்சு அப்டி செமஸ்டர் எல்லா ஆல்கிளியர் ஆயிருவ ஃபர்ஸ்ட் செமஸ்டரே ஆல் கிளியர் செகண்ட் செமஸ்டர் ஆல்கிளியர் அப்டியே ஆல்கிளியர் ஆகிட்டேவந்தே அதுக்கப்றோ தேடியர் முடிச்சாச்சு எப்டியோ தேடியர் வர அட்ஜஸ்ட் பண்ணி தேடியர் வர முடிச்சு இப்ப போர்த்தியர் கரண்டா உக்காந்துருக்கே அவ்ளோதா இப்ப போர்த் இயர் முடிச்ச பிறகு ஃபோர் மந்து ஆமா இன்னு ஃபோர் மந்த்தா இருக்க அந்த ஃபோர் மந்த் முடிச்சுட்டு அதுக்கப்றோ மேலே ஓர்க்குதா
நீங்க படிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா
ஆமா ஆமா
ம் ம்
படிச்சிட்டு இதுக்கப்றோ ஒர்க் போ வேண்டிதா இதுக்கப்றோ காலேஜ் இன்டர்வியூக்கு வருவோ இன்டர்ரயூ அட்டென்பண்ணிட்டு ஏதா ஒரு எடத்துல செட்டிலாவ வேண்டியதா
ம் ம்
நீங்க ஒங்க லைப்ல ஜாலியா இருக்குன் சொல்றீங்க நா அங்க போய் பாத்ததாதெரியு என்னோட கஷ்டோ என்னனு தெர்ல பாப்போ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு கஷ்ட ஈஸியான ஒர்க்கா என்ன ஒர்க்குன்னு தெர்ல பாப்போ
கண்டிப்பா படிச்ச படிப்புக்கு என்னிக்கு வேலருக்கு பிரதர் கவலப்படாதீங்க படிச்ச படிப்பு நம்ம என்னிக்கு காப்பாத் தும் நம்ம ஏதோ ஃப்ரொபஷனல்ல கண்டிப்பா சாதிக்காத இருக்கமாட்டீங்க சாதிப்பீங்க
ம்ம்
சாதிக்காம இருக்க முடியாது எல்லாத்திலயு எதாது ஒரு சு ஏதா ஒரு தொழில்ல எல்லாரு சா செப்ஃபா இருக்காங்க நீங்களு சாதிக்கலா மெக்கானிக்கல்ல வேல வாய்ப்புகள் இல்லன்னு சொல்லடியாது எல்லா வேலத்திலு வேல வாய்ப்பெலா வந்துந்தா இருக்குது வராமலா இல்ல
ம்
அதனால நீங்க எந்த வேல வாய்ப்புகள் வந்தாலு மொதல்ல ஒரு ஸ் சின்ன சம்பளமா இருந்தாலு அந்த வேல்ல ஜாயின் பண்ண போறங்க சம்பளோ நமக்கு எஷ்டப் ஹெஷ்டப்பு பண்ணமாரி கெடைக்காதுதா அதனால நா இந்த வேலைக்குதா போவே அந்த வேலைக் ஒ சின்ன வேல பெரிய வேலன்னு சொல்லாதீங்க
அ ஆ
எந்த வேலயாருந்தான்ன ஜாயின் பண்ணுங்க மெதல்ல கண்டிப்பா படிச்ச படிப்பு நம்ம என்னிக்கு காப்பாத்து காப்பாது பண்ணாதெல்லா இருக்காது அதனால முயற்சி பண்ணுங்க முயற்சி பணீட்டே இருங்க கடைசி வரைக்கு முயற்சி மட்டு பண்ணுங்க படிப்பென்றது என் ர்ந்தாலு ஒரு இம்பார்ட்டன்தா படிப்பு மொற நீங்க வந்து செய்மொற தெரவயா கத்துக்குங்க ஒரு ஸ்கில்லு வந்து நம்ம என்னைக்கு உயர்த்தூ படிக்கிறது யார் வேனாலு படிச்சிருவாங்க
ஆ ஆ
அத வந்து செயல்மொறயா படிங்க அத செஞ்சு பாக்கணுனு ஒரு அந்த எண்ணத்த வளத்துங்க நீங்க ஒன்னு படிக்கிறீங்ன்னா அத செஞ் பாருங்க அது செஞ்சா மட்டுதா நம்மள காப்பாந்து அந்த பொண்ணு செயல்முறை கல்வியப்ப யாரு சொல்லி தர்றதுல்ல
ம்‌ ம்‌ம் ம் எல்லாரு படிங்க படிங்க படிங்க எக்ஸாம் முடிஜ்ஜே எக்ஸாம் எழுதுங்க அப்டிங்கிங்ற மாரிதான் சொல்றாங்க. நம்மல்ட்டந்து கில் இருந்து ஸ்கில் தெரிஞ்சாதான் நம்மன்ட ஸ்கில் இருந்தா தான் நம்ம எதாது ட்ரை பண்ண முடியும்
ம் அத மேரி ஸ் கில்லு வந்து நீங் கத்துங்க இப்போ ஏதா ஒரு பிரிப்பர் மெக்கானிக்கல் இன்ஜினிரிங் படிக்கீங்கன்னா மெக்கானிக்கல்ல அந்த தொழில்கல்வில அது எப்டில்லா உங்களோட இத வந்து ஸ்கில் டெவலப் பண்ண முடியு ஒரு மிஷின பாத்தோன்னே இதுல்ல என்ன மிஸ் டேக் வரு எங்கங்கல்லா மிஸ்டேக் வருனு கத்துக்குங்க ஒரு தொழில்நுப்பத்துல இப்ப எப்டி சயின்டிபிக்கா யூஸ் பண்ற சயன்டிஃபிக்மெத்தட்ல எப்டிலா தொழில் கல்விய க கண்டுபுடுக்கிறாங்க எப் டிலா கண்டுபுடிக்க கடைபிடிக்கிறாங்கன்றத பாருங்க மேலும் உங்களோட தயத்த உயர்த்திகீங்க எக் உங்களுடைய ஸ்கில்ல வந்து கொஞ்சோ ஸ்போக்கன் இங்கிலிஷ்ல கொஞ்சோ கவன செலுத்துங்க சொல்றத கொஞ்சோ தெளிவாவு அழகாவு பேச பாருங்க அது மாரி சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாபு உங்களுக்கானது இது கெடைக்கு கண்டிப்பா கெடைக்கு
ம்
அதே மாரி சில விஷியங்கல்ல நீங்க என்ஜாய் பண்ணி படிக்கணு கா கொ கஷ்டத்த படிப்புல கஷ்டப்பட கஷ்டமாதா இருக்கு ஆனா அத நம்ம கஷ்டப்பட்டு படிக்காம கொஞ்ச இஷ்டப்பட்டு படிச்சோமினா அதா சொல்றேனே ஒங்க இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதா இருந்தாலூ ஆர்ட்ஸ் சம்ந்தப்பட்டதா இருந்தாலு எதா இருந்தாலூமே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதவந்து ஒரு கெய்ன் அதாவது என்ன சொல்வாங்க தொழில் ம செயல்முறையாக படிக்கிணு சொல்றா எல்லாரும் செய்முறையா படிக்க பாருங்க செய்முறையா படிச்சா மட்டும்தான் நம்ம மனசுல நிக்கும் இன்னைக்கு படிக்கிறத நீங்க அன்னைக்கே செஞ்சு பாக்குற மாரி பாருங்க
ம்ம்
அது மேரி படிக்க பாருங்க அது மேரி படிக்கணுன் நா விரும்புறே செயல்முறைகள் எல்லா படிச்சாக்க உங்களுக் இன்னு நல்லா இருக் கோ வேற எதா கேக்கன்னா கேளுங்க
இப்ப என்ன ப்ரோ இப்ப லீவா எப்டி நீங்க ஒர்க் பண்ணிக்கிட் இருக்கிங்களா
நா ஒர்க் ஆஃபீஸ்லதாங்க இருக்கறே ஆபிஸ் ஒர்க் நா எப்பயு வி வி ஒர்க்ல தா இருப்பே ஒர்க்ல இருக்றதா ஒர்க் க்ல இருந்தா பேசுனு
அப்டியா ப்ரோ நீங்க என்ன மாரியான ஒர்க் பண்றீங்க
நா வந்து மெடிக்கல் லைனுப்பா மெடிக்கல் லைன்ல எம் எஸ் டபிள்யுவா இருக்கே
ஆ
மெடிக்கல் லைன்ல தா ஒர்க் பண்றே நா படிச்ச படிப்பு மெடிக்கல் லைன் தா
ஆ
அதுல தா ஒர்க் பண்றே எம் எஸ் டபிள்யுவா ஒர்க் பண்றே நல்ல சம்பளோ ஓரளக்கு நல்லா வருது நம்பள நம்பி ஒரு ஒரு கு குடும் ஒரு ஒரு எடமே இருக்கு அப்டி சொல்லா நல்ல வேல நல்ல வேல நல்ல நா படிச்ச சம்பந்தப்பட்ட வேலைக்கு தா வந்திருக்குறே இப்பயு நா சொல்றே கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலை மாரி ஈக்குவலான வேல தா சுயநரமான வேல நம்ம எப்பயு நம்ப நா தா சொல்றனே படிக்கிறம் போதுதா கஷ்டப்பட்டு படிக்கிற மாரி இருக்கு படிச்சதுக்கப்றோ நம்மோட வேலைகள்லா ஈஸியா தா இருக்குனு சொல்வாங்க படிக்கும் போது கஷ்டப்பட்டோம்னா படிச்ச படிப்பு நம்மல என்னைக்காவது ஒரெடத்துல கா காம்பந்து பண்ணு சொல்வாங்க தெரியுமா
ம்ம்
அது மாரிதா என காமந்து பண்ணுது இப்ப வரைக்குமே நல்லா படிப்பு நல்ல சம்பளோ நல்ல வேலதா நல்லாதா இருக்கே ஒன்னு பிரச்சன இல்ல சந்தோஷமா போயிட் இருக்கு இது வரைக் கு நல்லாதா போயிட் இருக்கு என்ன ஒரு கஷ்டமு தெரியாம அப்டி போதுன்னு வச்சிங்களே நல்லா தா போயிட்ருக்கே நல்லா சம்பளோ நல்ல வேல அது மேரி நீங்களு நல்லா அதுதா சொல்றே எந்த படிப்பா இந்தாலு நீங்க செயல்முறையா படிங்க இப்போ தொழில்நுட்பமா வந்து கத்துக்கிட்டு போ போ ஒரு புக்க புக்க வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க
ம்
அது வந்து அடிப்படை இப்ப வந்து தெரியலையா சொ தொழில்கல்வியில படிக்கிறீங்க தொழில்கல்வில எல்லாமே செய்முறையா தா இருக் அந்த செய்முறைய செஞ்சு பாருங்க ஒபே பண்ணுங்க அதுக்கப்றோ ஒரு அப்பண்டிஸா ஒரு கருத்துல போய் ஹெல்ப் பண்ணு எந்த ஒரு க சின்ன ஒரு நிறுவனமா இருந்தாலு அல ஒர்க் பண்ண பாருங்க சின்ன நிறுவனத்துலயு நம்ம கத்துக்க முடியு நெறைய இருக்குது எடுத்தோனே ஒரு பெரிய நிறுவனம் போனோன்னு பெரிய நிறுவனத்துல தா பாத்து கத்துகுனு நெனைக்காதீங்க சின்ன ஒரு நிறுவனத்துல கத்து ஒரு எஸ்பீரியன்ஸ் கெய்ன் பன்ட்டிங்கனா கூட உங்களுக்கு நல்ல வேலவாய்ப்பெல்லா கெடைக்கு செரி ஓகே நம்ம அடுத்த கால்ல பேசலா
அடுத்த காலது
ம் நன்றி